ஹலோ
ஹலோ
கேக்குதா
ஹலோ
கேக்குதா இல்லீயா
ரொம்போ ஸ்லோவா கேக்குதுங்க உங் கால் மட்டுந்தா இப்புடி கேக்குதுங்க என்க்கு
இல்ல அது உங்குளுக்கு மட்டும்தா அப்டி கேக்குதா என்னன் தெரில எனக்கு
உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்லோவா கேக்குதுங்க
நா இனிமே எங்க கத்தி பேசற்து
கத்தி பேசுங்க கத்தி பேசுனாதா கேக்குங்க
ம்
ஹலோ
சேரி சேரி கத்துறே
ஆ ஆ ஆ கத்துங்க
ம் வேறென்னா ன்ன சாப்ட்டீங்க
ஆ சாப்பாடு முள்ளங்கி சாம்பாருங்க
ஆ
நா
வேற என்ன ஆச்சி இன்னிக்கி ஏதாவது போனீங்ளா இன்டர்வியூங்குளுக்கு
ஆ போனங்க
ம்
வெறு வெறுப்பேத்திட்டாங்க வந்துட்டாங்க ம் எப்பிடிங்க எப்பிடிங்க ம காத்தால எட்டு மணி ஆ பிபிஓக்கு தாங்க பிபிஓக் கூட இப்பிடி பண்ணா என்னங்க பண்ண முடியு
ம்
என்ன பண்ணாங்க எட்டு எட்டு மணிக்கு சாப்புட்டு போனா ஒம்பது மணிக்கு அங்க இந்தா ஒம்பது மணிலிருந்து ஒன்னுமே குடுக்கலங்க
ம் எத்தன பேர் வந்தாங்க எத்தன பேர் வந்தாங்க ஆ எத் எத்தன பேர் செலக்ட் ஆணாங்க
யாருமே இல்லங்க
ம்
நா அது பிபிஓ பிடெக் காரங்கள யாரு எடுக்க மாட்டாங்க பிடெக் காரு பாதி பேர் வந்தாங்க ஃபஸ்ட்டு
ம்
காருங்க வந்தா பிடெக் காரன ஏன் எடுக்கறாங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்பர்சுனிட்டி வந்தா போயிட்டுவா திங்க் பண்ண மாட்டாங்க
ம்
அதுக்கு பிட்டெக் காரண பாதி பேரு வந்தவங்க எல்லா திரு திருப்பி போயிட்டாங்க
ம்
ஆ எம் பி ஏ டிகிரி இப்டி பண்ணவுங்க யாருமே இல்ல எம் பி ஏ நா ஒருத்தந்தா போன இது நானு ஏனாதுனாப்பா இது பீ டெக் காரோங்கிறாங்கோ நான் எம் பி ஏன் பாத்தா அங்க பாதி பேர் நார்மல் இன்டர்வியூ எட்த்தாங்க என்னதா எட்த்தாங்கங்க
எத்தன ரவுண்டு
த்ரீ ரவ்ண்ட்ஸுங்க
ம்
ரவ்ண்ட் தா அட்டன் பண்ட்டு தார்ட் ரவுண்ட்க்கு அமிச்சிட்டாங்கோ ஆனா எனக்கு சாப்பாடு பசிக்கு எனக்கு கோவோ வந்துட்டு திட்டிட்டு வந்துட்டங்க நானு
ம்
எட்டு மணிக்கி எட்டு மணிக்கி இங்க ஸ்டாட் ஆயு ஒம்போது மணிக்கி அங்க ஒக்காந்துக்குனா மூணு மணிக்கு நானு பசிக்கிது சாப்ட்டு வர்றன்னா கூட உட்லங்க
ம் மூண் ரவ்ண்ட் கம்ப்ளீட் பண்ணீங்ளா
மூன் ரவுண்ட் இல்லங்க ஒரு ரவுண்டு் தா கம்ப்ளீட் பண்ணங்க எனக்கு ரொம்ப பசி எடுக்குது நானு போயிர்ற நல்லா ஆவாது மூண் மணி ஆயிருக்குங்க நான் இங்க ஒண்ணுங்காட்டியு ஒன்னு நாலாயிற்ச்சுங்க
ம்
ம் நா கேரி கட்டிகினு வர்ற ஹெச் ஆருக் சொன்னா கூடோ கேரினக்கு ஊ வீடு இங்கதானக்குது கேரி அவசரொ இன்னு ஒன்னு இல்ல பயப்புடு ஒன்னுமே இல்லை
நீங்க ஏ அவுங்கள கேக்குறீங்க நீங்க பாட்டு நீங்க எடுத்துன் போ வேண்டிய தான
எங்கங்க நான் சொல் நான் கெஸ்ட் ஹௌஸ் ஸ்பீட் ஸ்பீடா வந்துட் நா எட்டு மணிக்கு எங்கங்க என்னா பண்ண முடியுங்க சடனா கால் பண் அவ ஸ்டாட்டிங் சொல்லந்து பத்து மணி சொன்னாங்கோ சடனா எ இப்டி பண்ணா என்னா பண்ண முடியுங்கள் ஸ்பீட் ஸ்பீடா ரெடியாயிட்டு சாப்பாடு ஒண்ணுதா வெச்சிட்டு வர்ணு கறி கடைக்குமா என்ன கடைக் கு சொல்லுங்க அந்த டைமுக்கு காட் பாக்கெட் கூட கெடைக்காது என்ன கர்ட் பேக்கெட் கடைக்குங்க ஆனா டைம் குடுத்தா தானே அங்க நான் திரியும் போய் கர்ட் பேக்கெட் எடுத்துகுனு வந்து இங்க வந்து ரூம்ல மிக்ஸ் பண்ணியினு எங்கங்க பண்ண முடியு
உம்
ஆ அங்க அங்க ஒக் அங் அங் சாப்புர்றதுக்கூட டைம் குடுக்லங்க மூண் மணி ஆனது நாலு மணி வரிக்குங்கூட நீங்க ஒக்காரு நாங் பாத்துட்டுதா எடுப்போன் சொல்லிட்டா அப்டிந்தா என்னங்க பண்ண முடியு
அவுங்க பொறுமைய டெஸ் பண்ணி குடுக்குறாங்களோ என்னவோ
ம் பொறுமையாங்க பி பி ஓக் கூட பொறும இருக்குமாங்க
ஆமா மத்தவங்க எல்லாரையு நீங்க ஃபோன் பண் ணினே இருக்கணு இல்ல
யாருக் ஃபோன் பண்ணிட் இருக்கணுங்க நா பார்ட் டைம் கூட தேடிட்டு இருக்கங்க கடைக்கமாட் ஏன்னா ஏ பேட் லக்கோ என்மோ எனக் தெரியிலங்க
உம்
உம்
நீங்க ஏ தெரிஞ்சவங்களலா கொஞ்சொ கேட்டு இது பண்ண கூடாது
தெஞ்சவ்ங்களா யாருங்க தெஞ்சவ்ங்கோ
சென்னை
சென்னையா சென்னையெல்லா என்னால ஆவாதுங்க சென்னை எனக்கு பெங்ளூரு தா நீ பெங்ளூரு விட்டு போ மாட்டங்க கேட்டேங்க பெங்களூரு விட்டு நா எங்கே போகமாட்டேங்க பெங்களூரு தா பெங்களூரு இல்ல நா ஊ ஊருக்கு போயிடுறேங்க பெங்களூர் விட்டு நா போகமாட்ட ஒண்ணு பெங்களூரு இல்ல ஊரு
சென்னையில இப்ப இங்க எங்க மாமி யெல்லா வேலை கெடைக்கும் அப்டின்னு சொல்லியிருக்காங்க ஒரு வேலை கெடைச்சா
கடிச்சா போறங்க கடிக்கலாம்னா சும்மா இப்டி திரிஞ்சிக்கன்னல்லாம் ஆவாதுங்க திரிஞ்சிகின்னு திரிஞ்சிக்கின்னு பேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கோம் வீட்ல அவங்ககிட்ட திட்டுன்ட்டுதா துண்ணுட்டு இருக்கேங்க நானு
ம்
ம் வீட்ல திட்டுன்னு துண்ணாக சாப்பாடு உள்ளிக்கு போவாது எப்டி இருக்கும் தெரியுமாாங்க ஒரு கிராஜுவேட் வல்ல ஆ மூங்கும் மூங்கு முடியாது ஆ என்ன தெரியுங்க
ஏ நானும் திட்டு வாங்கிருக்கே
நீங்க எங்க வாங் னீங்க யார் கிட்டட வாங்கீனிங்க யார் சொ சொன்னாங்க இப்ப சொன்னாங்கங்க
ம். என்ன நா தி ட்டு வாங்கியிருக்கோம்
யாரு கிட்ட திட்டு வாங்கனுங்க பொய் சொல்லாதீங்க
ஆமா நீ எதுக்கும் உதவ மாட்டீங்களோ
ஆமா நீங்க ஏதுக்கதுவீங்க அதெல்லாம் உங்க சும்மா வீட்டுல சாப்பிட்டு படுக்குன்னு தூங்கிங்கீங்க நீங்க ஏதுக்குதுவுறீங்கங்க ஏன நா பிசினஸ் பண்ணாதானே அவங்க திட்டறத்துல தப்பே இல்ல
ம் ம் என்னா பிசினஸ் பண்றதுக்கு சொல்லுங்க
நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணுங்க ஒன்ன ஏதோ ஒண்ணு பண்ணணுங்க நம்போ இருக்கோம்ன்னா ஏதோ ஒண்ணு பண்ணணும்
ம்
ம் சும்மா இருக்க கூடாது
அப்ப கேட்டு வையங்க நந்தினி வ
நந்தினிய என்னாங்க கேக்கறது அவங்களே டியூட்டர் ஜாப் தா பண்ணிட்டு இருக்காங்க மேக்ஸ் டீச்சரு சிவில் சிவில் ஒர்க்கு துபாய்
துபை ஆன்லைனா
ஆன்லைனுங்களா
ம் இது நல்ல இருக்குதே
ஆன்லைன்ல சம்பாதிக்கிறாங்கங்கங்க ஆன்லைன்ல சிவில் ஒர்க் பண்றாங்கோ பிளஸ் இது பண்ணிட்டு இருக்காங்கோ ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்கோ
ம்
ஆ
எவ்ளோ அப்ப அவங்க அதிகமா சம்பாதிப்பாங்களே
ஆமாங்க அங்க அதிகமாதா சம்பாதிப்பாங்கங்க
ம்
ம், ஒரு வர்க் எடுத்தாவே அவங்களுக்கு நானு நா போற ஜாப்க்கு ரிலேட்டடா சேலரி வரும்ங்க ஒன் வீக்ல
ம்
சிவில் ஒர்க் எடுத்தாவே அவங்களுக்கு ஈஸியா டென் ஃபிஃப் டீன் வருங்க
அப்ப ஏ அவங்க மறுபடியு வேலை தேடுறாங்க
வேலை அவங்க எங்க தேடுறாங்கங்க, அவங்க இது பார்ட், இது ஜஸ்ட் அவங்க ஒரு கான்ட்ராக்ட் அது கெடைச்சாதா ஃபிஃப்டீன் அப்டி வருங்க கடைக்கலனா அவங்க என்ன பண்ண முடியு
ம்
இது துபாய் கிளாஸஸ் இது ஒன் ஹவர் தா டெய்லி சிக்ஸ் டு செவன் அது தா டைம் இங்க ம் ஆ, அவனு என்ன பண்ண முடியு சொல்லுங்க அங்க நீங்க முடிச் ச்சா சாப்புட்லாமாங்க
சாப்புட்லா
ஆ, முட்டை வாங்கிட்டு வரணு இது டஜன் எவ்வளோ சொல்லுவானோ தெரில டஜன் வாங்கினு வந்துகினா பெட்டராங்க
இல்ல வேண்டா
அப்ப எத்தினி வாங்கிக்னு வந்துக்கணுங்க
அர டஜன் வாங்குங்க
அர டஜனுன்னா எத்தின முட்ட வரு
நீங்க எப்டி எம் பி ஏ கம்ப்ளீட் பண்ணீங்கன் தெரில அர டஜனுன்னா
ஆறு முட்டைஎன்னங்க சரி போடுது எனக்கு தெரில நானு ஒரே வட்ட அந்த எக்பாய்ல வந்து நல்லா இருக்குன் திங்க் பண்ணிட்டு இருக்கங்க
அப்போ அது வந்ததுக்கப்மா வாங்குங்க
அது ஃப்ரைடே வருங்க
ஆ பரவால்ல அதுக்கு வந்தது அப்றோ வாங்குங்க டஜன் வாங்னா அப்ப உங்க வீட்டு ஆளுங்களு எல்லாரு இருப்பாங்க ஒரே வாட்டியே முட்ட வைக்கலா
ஆ வீட்டு ஆளுங் கூட வர்றாங்காலாங்க
ஆ ஆமாமாங்கா
ஆ அம்மம்மா எப்போ வர்றாங்க அங்க அம்மா
நீங்க கேக்காதீங்க அவங்கல்லா கேக்காதீங்க அவங்க வந்து இங்க பெரும படுத்தினு இருக்குறாங்க மத்தவங்கள வெறுப்பேத்தினு அவங்க இங்க வந்து ஆமா இங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆமா நேத்து முந்தா நாளு வந்தாங்க வந்து அதே வார்த்த தா சொல்லிட்டு கேக்கறவங்களுக்கு எவ்ளோ கஷ்டமா இருக்கும் நீங்க என்னவோ ஒரு போன் கால் கூட பண்ண மாட்டிங்க ஆ அவங்க வந்து அப்டி சொல்லும் போது அவங்களுக்கு எவ்ளோ கஷ்டமா இருக்கு
இல்லனா இங்க நானு யாருக்கு போன் பண்ண மாட்டேங்க எனக்கு போன் வந்தா பேசுங்க
அப்டி கெடயாது நீங்க கண்ட்டினியூசா பண்ணிட்ருந்திங்க நடுவுல விட்ர கூடாது முடிஞ்சளவுக்கு இப்போ ஒரு வாட்டி கால் பண்ணி பேசி பாருங்க
முடிஞ்ச அளவுக்கு பேசுங்க தனுஷ் பண்ணிட்டு இருக்கானாங்க தம்பி
அது அவங்க பக்கத்துல அவங்க விஷயத் து பக்கத்துல வைங்க நீங்க வந்து பண்ணிட்டே இருந்து நடுவுல விட்டுடீங்க நீங்க நடுவுல பண்ணிட்டே வந் விட்டுட்டீங்க
என்னது
ஃபோன் பண்றது
என்னங்க நா இங் சுத்திங்கிறங்க என் டென்ஷன் உங்ளுக்கு புரியமாட்டுன்து
அது டென்ஷன் ரிலீஃப்காகற்தா பேசணு ன்றது
ஊன் டென்ஷன் ரிலீஃப் ஆகுலியா இப்ப எங்க ஃப் ஃப்ரெண்ட்ஸு ட்ரிப்பு போட்டிருக்காங்கு நானு என்ன பண்ணது புரியவே மாட்டன்துங்க
பரவால்லங்க வேல இல்லாம இப்புடியே ட்ரிப்பு போறோன்னா வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க
என்னங்க என் லைஃப்ல நா இதுவர்கு ஒரு ட்ரிப்பு போன்தில்லங்க தெரியுமா உ
பரவால்லங்க ஜாப் வந்ததுக்கப் புறமா உங்க இஷ்
நா ஜாப்பு வந்தன் கப்புமா என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அவாய்ட் பண்ணிர்றாங்க ஃபர்ஸ்ட்டு என்ன தள்ளிடுவாங் ஃபர்ஸ்ட்டு ச்ச இவுனுங்க துற லைஃப்ல ஒரு வாட்டி கூட இவ வரமாட்டானா இவ
நம்முளுக்கு டைம் சரியில்லன் நீங்க தா சொன்னீங்க என் டைம் ச
ப்புக்கு ஒரு ட்ரிப்பு கூட போலங்க எ ன் லைஃப்ல
ஆ ஓ நம்ப சூழ்நல நம்ப ஸ் சூழ்நல அப்புடி இருக்குது
என் லைஃப்ல ஃப்ரெண்ட்ஸு குட இந்த ட்ரிப்பு போயி இருக்கேன்ற லைஃபு இல்லங்க
நீ இங்க மறச்சிட் டிங்க
என்ன மாரி சீர்ச்சா ஆ நெறைய சுத்திருக்கங்க எங்க சுத்திர்கங்க நீங்க எங்க பாத்தீங்கங்க ஒரு ட்ரிப்பே நா வீட்ல பாத்தீங்கா
உம் அப்பப்ப அப்பப்ப ரிலீஸ் பண்வீங்க நீங்க என்னன்ன என்னன்ன அட்டகாசம் பண்ணிங்க நீங்கப்
ஒன் ஒன்னு இல்லங்க நானு இது வரைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்டி ட்ரிப்பந்தா ரி ரிசாட்டல்லா போன்தில்லங்க நா என்னா தீப்புன் நெனச்சுட்டீங்கா பொய் சொல்லிட் சுத்தற்துக்கு ஒரு நாள் இங்க ஒரு நாள் வேற ஸ்டேட்ல இருக்கத்துக்கு
நம்மகிட்ட வ இது டைம் சரியில்லங்க அதனால நம்ம இது பண்ண நம்மளுக் கொரு இப்பொதி கைல ஒரு ஜி வேல இர்நன்னுதுன்னா நாம தா ராஜா
நா என்னங்கனன் நன் கூலி வேலக் கூட போறதுக்கு ரெடியா இருக்காங்க என்ன பண்ணறதுங்க
உம் நீங்க தான் சொன்னீங்க உம்
என்ன சொன்னங்க கூலி வேலக்
உம் உம் எதோ ஒரு வேலக்கி போற
இன்னு என்னங்க நா ட்ரை பண்ணிட்டுதான் இருக் கங்க உங்குளுக்கு சொன்னா புரியுமான் இந்த ஃபிரைடே எங்கியும் போலங்க உம்
டிங்க
இந்த ஃபிரைடே ஃபிரைடே போறான்னா எதனா இன்டெரிவ் எதனா ஷெட்டியுல் ஆனா தெரியாது இல்லங்க உம் நா ஃபிரைடே வறீங்கா நீங்கோ ஆஹ் இதுல்ல ஃபிரைடே சொல்றீங்க என்ன தோங்க
உம்
உம்
தெரியில உம் உம் வேலக்காரம்மா இன்னிக்கி வந்தாங்களா
தே வந்தாங்கங்க நந்தினி சொன்னாங்க வந்தாங்கனு
நீங்க என்னானு கூப்புறிங்க அவுங்கள அக்கான்னு கூப் றிங்களா
நா ஒண்ணுமே கூப்புட்டது தில்லங்க
பின்ன எப்டி போறீங்க அங்க அங்கே போயிட்டு என்னானு கூப்புட்றீங்க
எங்க
அவுங்க வீட்டுக்கு போய் அவங்கள என்னான்
சொல்லுங்க அவ்ளோ தாங்க ஆ
அக்கா அக்கான்ற வார்த்தேய யூஸ் பண்ணுங்க
சொல்லுங்க என்ன வேணுங்க
ம்
ஆனா அங்க அங்க ஆனதே ஒரு வேடு இல்லங்க
ம் ம் அப்டியெல்லாங் கெடையாது அவ் உங்கள விட பெரியவுங்க ஆண்டியனே கூப்பில்லா ஆனா அவுங்க அத விரும்ப மாட்டாங்க அதனால அக்கான்னு கூப்ட்டுக்கிலா நீங்க
ஆ நீங்க வந்து கூப்புடுங்க ஆண்டியன்னு
ம்
ஆ
இப்ப என்ன சொன்னாங்க அவுங்க இந்த வேலையு அவுங்க செய்றாங்ளாமா
செய்றாங்கங்க
ஆ
ம் அவுங்களுக் கெடைக்குதுங்க பார்ட் டைம் எனக் கெடைக்க மாட்டேன்துங்க
அப்ப அவுங்ளேயே பாத்து உங்களுக்கு குடுக்க சொல்லுங்க
என்னங்க க்யூட்டர் ஜாப்ஸுங்க மேக்ஸ் க்யூட்டரு இங்கிலீஷ் டியூட்டர் இப்டிதா கெடைக்குதுங்க என்ன பண்ணது அவுங்களுக்கு இன்னைக்கு நான் சஜ்ஜெஸ் பண்ணங்க எனக்கு நாக்ரில பார்ட்டைம் ஜாப்ஸ் கேட்டா இப்டி மேக்ஸ் க்டியூட்டரு இதுதா அப்படியா நாங்க எத்திட்டாங்கங்க ஏ நாக்குரி ஆனப்பல இருந்து
ம்
ஆ எனக்கு கெடைக்க மாட்டேங்கங்க நான் காட் ங்க அவுங்களுக்கு என்ன பாக் சொன்னாங்க அவுங்க பாங்குனு தெ கெடைக்குது எனக்கு கெடைக்க மாட்டேன்துங்க என் பலிபீடத்தின் அ ம் அதுங்க ம் அது ஒண்ணும் பண்ண முடியாதுங்க நா ஒன்னு பண்ல உங்களுக்கிட்ட
ம் சேரி சே
ம் ஏம்
ம்ம் வேற என்ன எதாவது சொல்றீங்ளா
வேற ஒன்னும் இல்லங்கோ ஒங்க ஒங்க டைம் சென்ட் பண்ணதுக் ரொம்ப நன்றி ஓகே பாய் ஆஹ்